எப்படி இருக்க ஹலோ ஆஹ் நல்லா இருக்கே நீங்க எப்படி இருக்கீங்க வணக்கம் வணக்கம்
அஹ் என்ன பண்றீங்க
நான் இந்த இப்பதான் தம்பிக்கு பர்ஸ்ட் டே ஸ்கூல் விட்டுட்டு வந்திருக்கேன் ரொம்பஸ்ட் டைம் வந்துஹ் அமைதியா இருந்தாங்க ஸ்கூல்ல அப்புறம் வந்து ரொம்ப எல்லா பிள்ளைகளும் அழுக ஆரம்பிச்சுன்னு இவ அந்த ஜன்னலே குதிச்சிட்டு வெளிய க்குது அந்தளவுக்கு அழுக ஆரம்பிச்சிட்டேன்
சேரி சேரிங்க ஆஹ் சாப்பிட்டீங்களா என்ன வேலை எல்லாம் முடிஞ்சுங்களா
முடிஞ்சுன்னு கொஞ்சம் பாத்திரம் மட்டும் வெளக்கணும் தம்பி
சேரி சேரிங்க
உம் நீங்க பாப்பாவத்தான் நாந் இந்த கையில வச்சிருக்கேன் ஆஹ் அவரு வேலைக்கு போய்டாப்புடி நீங்க என்ன பண்றீங்க என்ன சாப்படுங்
நான் இங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாப்பாடு இங்க சோயாபீன்ஸ் கொழம்புதாங்க அங்க என்ன ஸ்பெசலுங்க
இங்கே வந்து தக்காளி சாதம் காலிஃப்ளவர் குழம்பு முட்டைக்கோஸ் சாரி இந்த புடலங்கா பொரியிலு ரசோம்
சேரி சேரிங்க வேலை எல்லாம் முடிஞ்சுங்களா இனிமே வேலை இருக்கு
இல்ல இன்ன எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் பாத்துரம் மட்டும் இன்னும் கொஞ்சம் கட
சேரி சேரி சேரிங்க பரவால பரவாலைங்க அப்புறம் இன்னைக்கு நீ மட்டும் இங்க பாத்தீங்கன்னா வெயில் அடிக்குது மழையெல்லாம் ஒன்னும் வரலிங்க நேத்துல்லாம் மழை பெஞ்சுதுங்கள நல்லா
ம் இங்க வெயில் அடிக்குதுப்பா
சேரி சேரி நல்லதுங்க அப்புறம் அவங்க வெளிய எங்கயும் போலீங்கிளா
இல்ல இப்பதான் அந்த தம்பி ரெண்டு மணிக்கு விட் ருவாங்களா இனைக்கு பஸ்டேனால ஹ பர்ஸ்டேனால சீக்கிரமா வேன் வந்துரும் எல்லா வீட்டுக்கு முன்னாடி நில்லுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க எங்கேயும் போ முடியல வெயில் அதிகமா இருக்கு இங்கெல்லாமா
ஆமாங்க வெயில் கொஞ்சம் வெயில் அடிக்குது ஏாவது வெயில்க்குள்ள போக முடியலைங்க
உஹ் முப்பத்தி ஏழு டிகிரி வெயில் அடிக்குது
ஆஹ் ஆமாமாங்க இய வெளியேய போக இங்கேயும் அதே மாதிரிதாங்க நேத்து மட்டும்தான் மழை வந்ததுங்க இன்னைக்கு புல்லா வெயில் தான் கிடைச்சிட்டு இருக்க சரி சரிங்க அப்புறங்க இன்னைக்கி லீவுதாங்க நாளைக்கித்தாங்க போகணு
செரி செரி இல்ல ஆ நான்தா எதாவது கெடைக்குமான்னு பாத்துட்ருக்கறே
அதா ஒர்க் ஃப்ரம் ஹோம்தா பாத்து ட்ருக்கீங்க ஆ ஏன் ஃபிரெண்டு அதுதா ஒர்க் பாத்துட்ருக்காருங்க வெயிட் பண்ட்ருக்காரு ஒரு இது கேட்ருக்கன்னு சொன்னாங்க ஆ அந்த மாரி கெடைச்சா வேண்ணா உங்களுக்கு நா சொல்றங்க
கண்டிப்பாங்க சொல்லுங்க
கண்டிப்பா சொல்றங்க
ம் செரிம்மா
அந்த மாரி அமௌண்ட் கட்ற மாரில்லா அவங்களு ந நம்பிதா ஏமாந்துட்டாங்க சரி என்ன பண்றது இப்போ ஒருத்தருங்க இது வீட்ல இருந்தே பாக்கற மாரி ஆல்ரெடி பாத்துட்ருக்காங்க சொல்றேன்னு சொல்லிருக்காங்க உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேங்க
செரிங்க செரிங்க அது என்ன ஒர்க்குங்க?
ஆ அவங்களு இது டிகிரிதா முடிச்சிருக்காங்க அவங்க எதோ வீட்ல இருந்து பாக்குற மாரி எதோ அவங்களு அதா சொன்னாங்க கால் பேசுற மாரி என்னமோதா சொன்னாங்க
ஆ
ம் செ கம்பெனி வைஸ்தாங்க கம்பெனிக்காக வேல செஞ்சு குடுக்குற மாரிதா சொல்லியிருக்கறாங்க
சேரி சேரி இல்ல இது எப்பவுமே எல்லா கம்பெனியுமேங்க ஃபர்ஸ்ட் இனிஷியல் அமௌண்ட் இவ்ளோ கட் டுங்க பே பண்ணுங்க அப்றோ வந்து டபுளா தரே அப்டின்தா சொல்றாங்க அதுக்கப்புறோ ஃபேக் ஆயிருது எல்லா உள்ளுக்கு அந்த இதுல ஓ ப்பன் பண்ணி பாத்தா எல்லாமே இந்த ஸ்டார்ஸ்லா நெறைய
ஆ ஆமா ஆமா அதல்லா அதல்லா எப்பிடினா அவங்களே ஆள் வெ ச்சு ஸ்டார்ஸ் எல்லா அவுங்களே குடுத்துக்கறாங்க நம்ப வெளிய இருந்து வேல செஞ்சவங்க யாரு குடு க்கறது இல்லைங்க
சேரி சே அந்த ஆர்டரு காப்பியுமே பாருங்களே ஒரிஜினலுக்கு அதுக்கு ஒரிஜினல் எனக்கு அப்பாய்மெண்ட் ஆர்டரும ஒரிஜினல் மாரியே குடுத்தாங்க செரி நானு எனக்கு ஒரிஜினல் ஆர்டரு காப் பி எல்லா குடுத்தாங்க
ஆட்ரு காப்பி எல்லா குடு த்தாங்களா அதா அதாங்க இந்த மாரி அதா இதே மா இந்த மாரி பா்த்தீங்னா நெறைய இது செட் பண்ணி வச்சிருப்பாங்க போல ஆல்ரெடி னு அடுத்தவங்கள நம்ப வைக்கறதுக்காக அவங்க எல்லா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க போல
அதா அதா
ம் சேரி சேரிங்க சேரி நா அவுங்க வந்தாக் கண்டிப்பா சொல்றேங்க ம் சேரி சேரிங்க எங்க வேலை
மதியொ சாப்பாடுல்லாங் தம்பி
மதியொ சாப்பாடு அதேதாங்க ஆ நைட்டு தா ஏதா டிஃபன் ஐட்டம் பண்ணுவாங்க
இது இப்ப இந்த இதோட சாம் சாம்பாரோட சாப் டுக்கீங்க ரசமெல்லா தேவல்ல
ஆ ரஸோ இருக்குதுங்க ம் ஆ சிங்கமா காலைல பாத்தீங்கன்னா எப் எப்பவாது இருக்குங்க மத்த டைம்லலா பழைய சாப்பாடுதாங்க
சேரி சேரி இங்க நைட்டு காலையிலையு டிஃபனு நைட்டுக்கு மட்டு சாதம் சி பகல்ல மட்டு சாதோ மத்தியானத்துல மட்டு
சேரிங்க ம் அங்க வீட்ல அம்மா
ய அம்மா அம்மா வந்து ஊர்ல கும்பாபிசே வச்சிருக்கோ கோயில் கட் ட்டுறதுக்கு அங்க போயிருக்காங்க இவரு வேலைக்கு போயிட்டாப்டி இல்ல அங்க போகலங்க வெயில் ரொம் ம்ப அதிகமா இருக்குல்ல
இதவிட அதிகமா இருக்குதுங்ளா
ஆமா இல்ல ஊருக்குள்ள ஊருக்குள்ள ஒரு வீடுருக் க்கு அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க இப்ப உள்ளுக்கு வந்து இங்க வந்து வீடு கட்டி இங்க இருக்கணுங்ளா
செரிங்க
சும்மா தா இருக்கு அந்த வீட்ல அந்த வீட்டு பக்கத்துலே கோயிலு அது கட்ட கொத்தனாறு வந்துருக்காங்க போயிருக்காங்க வாங்க கும்பாபிஷேக இரவத் த்தி ஏலாந்தேதி இருவத்தி ஆறாந் தேதி வந்துருங்க
கண்டிப்ப கண்டிப்பா வற்றங்க ம்
இருவத்தி ஆறாந்தேதி
இந்த மாசங்ளா சேரிங்க கண்டிப் ப்பா வரங்க சேரி சேரிங்க அவரு தா வேலைக்கு போயிட்டு எப்ப வரு
இவுரு ஏழ்ரைக்கு ஆயிருங்ணா
நைட்டு ஏழ்ரை
ஆ ஏழ்ரயாயி ஏழ்ரைக்கு அங்க கெளம்புவாப்டி எட்டு மணிக்கி இங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. காலைல வந்து ஒம்போது மணிக்கு மேலதாங்ணா ஆ ஒம்போது ஒம்பதேகால்குள்ள கெளம்புவாரு அங்க ஒம்பதே முக்காலுக்கு இருந்தா போது
சேரி சேரிங்க அவுங்களுக்கு வேலயெல்லா
ம் பரவால்ல ஆனா ரொம்ப டைம்தான தம்பி எட்டு மண் நேரோ ஆனா
ஒம்போது டு ஏழுனா எட்டு மண் நேரத்துக்கு மேலதாங்க ஆவுது
இல்ல எ ஏ ஒம்போது டு ஒம்பொதர ஆ அப்பற அது இல்லாத லன்ச் ஒரு மண் நேரோ பிரேக்கு ரெண்டு ப்ரேக்கு
ஓ அப்ப பரவால்லைங்க ஏன்னா நா போறது பாத்தீங்கனா பத்து மண் நேர வேல பரவால்லைங்க பரவால்லைங்க ம் அவரு எந்த மார வேலைக்கி போய்ட்ருக்காங்க?
இங்க ந ங் கோம் டெக்ஸ்டைல் ட்ரைவிங்தா போய்ட்ருக்காங்ப்டி
சேரி சேரிங்க ம் ம் ம் ஆ
அதுக்கு போய்ட்ருக்காப்டி அதனால ஒ ஒம்பதரை காலைல ஒம்போதே முக்காலுக்கு போகோணு சாயந்தர ஏழ்ரைக்கி உட்ருவாங்க லன்ச் டைம் ஒரு ஒரு மண் ஒன்ர மண் நேரோ
சேரி சேரிங்க
மூணு மணிக்கி ஒரு டீ டைம் பதனொன்ரைக்கு ஒரு டீ டைமு
சேரி சேரிங்க
மூன்ரைக்கோ ந அஞ்சு மணிக்கோ ஒரு டீ டைம் சொன்னாரு
ஃப்ரீ டைம் கெடைக்கலனா லன்ச் டைமு பிரேக் டைம்க்கு இவ்ளோ
ஆ ஒரு மண் நே ஒரு மண் நேரோ அர மண் நேரோ சாப்டுவாங்க ஒரு மண் நேர தூங்குவாங்கன்னு சொன்னாரு
சேரி சேரிங்க பரவால்லைங்க ஏன்னா இங்க இங்க அந்த மாரி எல்லா இல்லைங்க எங்களுக்கு போற பக்கோ பாத்தீங்கன்னா சாப்படறக்கு அர மணி நேரோந்தா அதுவு சாப்படறதுக்குள்ளயே பாத்தீங்கன்னா அவங்க கூப்புட்டே இருப்பாங்க செரி ஆ வந்துருச்சு ஒர்க் வந்துருச்சு அப்டிம்பாங்க சாப்பட சாப்பட சீக்ரோ போகணுங்க
திகமா இருக்கு
இருக்குங்க இருந்தாலுமே சேலரிய பாத்துட்டே இருந்தா நம்ம
இல்ல அது வேண்ணா உண்மதா அ ரிலாக்ஸ் கெடைக்காது கஷ்டமாவு இருக்கு அர மண் நேரத்துல என்ன சாப்பட முடியு
ஆமாங் அர மண் நேரனாலு அர மண் நேரோ விட மாட்டேங்கறாங் க இப்டியல்லா நம்ம இப்பதா நம் ம வேலய முடிச்சுட்டு நம்ம இன்னொருத்தங்ககிட்ட சொல்லிட்டு போயிருவோ நீங்க பாத்துக்கங்க நா போய் சாப்ட்டு வந்துர்றேன்னு ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களு பின்னாடியே ஒரு பத்தாவது நிமிஷத்துலயே வந்துட்டாங்கன்னா அங்க ஆள் இருக்க மாட்டாங்க அந்த ஆ ஆளு இல்லாதனால பாத்தீங்னா நம்ம ஓட வேண்டியதா இருக்கு சாப்பட சீக்கிர சாப்புட்டு ஓட வேண்டியாதா இருக்கு சேரி அது வேல புடிக்காமதா போயிட்ருக்கங்க வெளில ஒரு தொழில்தா நடத்தற மாரி பாத்துட்ருக்கோ நானு தம்பியு கண்டிப்பா இந்த வருஷோ தொழில் பண்ற மாரிதாங்க இருக்
செரிங்க செரிங்க கண்டிப்பா கெடைக்குங்க
கண்டிப்பா எதோ தொழில்தா பண்ணுவேங்க சேரிங்க நீங்க வீட்லதா காய்கறில்லா போட்டு வச்சிருக்கன்னீங்க
அதா வீட்ல கொஞ்ச செடி போட்டுருந்தோ அப்றோ அதுல பறிச்ச கொஞ்ச சாப்பாடு இதுவு செஞ்ச இன்னக்கி அப்றோ வந்து காய் கொஞ்ச கடையிலயு வாங்கிக்குவோங்க வீ இல்லங் வீட்லயு எல்லா காயு வேணுங்களா அதனால
ஆஹா சேரி சேரிங்க பரவால்லைங்க எத்தன காய் வகைகள்லா போட்டுரு ப்பீங்க
இந்த கருவேப்பில இந்த பச்ச மெளகா அப்புறோ வந்து கொத்தமல்லி புதினா ஆ அப்பற வந்து கத்திரிக்கா ம் தக்காளி இதுதா
சேரிங்க சேரி சேரிங்க பரவால்லைங்க ஆ வெளில போய் வாங்குற செலவுக்கு இது மிச்சந்தா இருந்தாலு தண்ணி வசதியல்லா உங்களுக்கு இரு
ஆ ஒரு ரெண்ட் நாளைக்கி ஒரு டைம் வரு அது ஃபுல் டே வ ரு ஒரு நேரோ அ ப்றோ ஒரு நாள் வந்து ஒரு நாளைக்கி வரவே வராது அப்புற ரெண்டு நாளைக்கி வராது அப்புற எடுத்து விட்டாங்னா ஃபுல் டே எடுத்து விடுவாங்க. தண்ணிக்கு கொஞ்ச ஓரளவுக்கு பரவால்ல இல்ல நல்ல தண்ணி மட்டுந்தா
பரவால்ல பரவால்லைங்க இங்க நல்ல தண்ணி இங்க பாத்தீங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒ ரு நாள்தா வரு அது ஒரு மண் நேரந்தாங்க வருது
ம் ம் அப்ப அது வீட்ல இருக்கும் போது புடிச்சுக்க வேண்டியதுதா அப்பிடிதானங்க
க்குங்களா அம்மா பாத்துக்குவாங்க டெய்லியு ஆ அம்மா வீட்ல இருக்கனால ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆ ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஆறு மணிக்கு வரு ஒரு நாள் பாத்தீங்கன்னா காலைல ஏழு மணிக்கு வரு
ம்
வந்ததுன்னா ஒரு மணி நேரந்தாங்க கரெக்டா ஒரு மணி நேரத்துல நிப்பாட்டிருவாங்க தண்ணிதா இங்க பத்துறது இல்லைங்க போரு இருந்தாலுமே நல்லா குடிக்கிற தண்ணின்னு பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரோ ஒரு மணி நேரோந்தா விடறாங்க
ம்
ம் சேரி சேரிங்க. அங்க போர்லா இருக்குங்களா?
போர் எல்லா போடல அதா வீட்ல தண்ணி வரனால போர் எல்லா போடல நல்ல தண்ணியே வருது
சேரி சேரிங்க
அதனால அம்மா வேலைக்கி போயிருவாங்களா?
ஆ இல்லைங்க அம்மா வீட்லதா இருப்பாங்க நானு அ ப்பா மட்டும்தா வேலைக்கு போயிட்ருக்கே
ம் சேரி சேரிங்
சேரி சேரிங்க ஆ ஆ சொல்லுங்க இல்ல தம்பி இருக்காருங்க தம்பிக்கி மேரேஜ் ஆயிருச்சுங்க
ஓ
அவரு வீட்ல அவரு தனியா இருக்காருங்க அவரு அவங்க ஒய்ஃபு அப்றோ கொழந்த ஒண்ணு இருக்குங்க ஒன்ர வயசுல தம்பிக்கு ஆ பையன்தாங் க ஆ அ வங்க மூணு பேர் தனியா இருக்காங்க பக்கத்துல நாங்க நானு அப்பா அம்மா மூணு பேரு தனியா இருக்கங்க ம் சேரி சேரி
லயே பண்ணிட்டாங்களா?
அப்ற அங்க மழ வரலைங்க
ஆஹா எது மழையெல்லா வல்லைங்
ஆ சேரி சேரிங்க. அம்மா எப்ப வருவாங்க?
அம்மா ஒரு இன்னு காணோங்க அங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துருலா அப்படின்னு நெனைச்சிட்ருந்தே இன்னு வரலைங்களே கொஞ்ச நேரோ செரி பாப்போன்ட்ருக்கே வந்துருவாங்க
சேரி சேரிங்க ஸ்கூல் எ ப்பங்க விடுவாங்க அ
ஆ ரெண்டு மணிக்கு விடுவாங்களாமா ஆ ரெண்டு மணிக்கி விடுவாங்க இங்க மூணு மணிக்கி வருவாங்க இல்லைங் ஒரு ஒரு வார த்துக்கு அப்டி விடுவாங்களா
செரிங்க
அதுக்கப்புறோ கொஞ்சோ லேட் ஆக்கியிருவாங்கன்னு நெனைக்கிறே மூணே மூணே முக்காலுக்கு உடுற மாரி டெய்லியு
சேரி செரிங்க பரவால்லைங்க இப்ப வெயில்லா அதிகமா இருக்கனால நேரத்துலயெல்லா விடுறது இல்லைங்க
இல்ல இப்பதா புது ஸ்கூலு இந்த ஸ்கூலு அதனாலைங்
பரவால்ல பரவால்லைங்க சேரிங்க உங்க கூட பேசினதுக்கு ரொம்ப நன் றிங்க ஆ மீண்டும் இ இணை ப்புல வர வாங்க பேசலாங்க. கண்டிப்பாங்க சேரி ஆ நன்றிங்க. செரி வச்சர்றங்க.
ம் செரிங்க